ம்
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்தா ஆ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதா
கேக்குதா சா ஆ எனக்கு நல்லாவே கேக்குதுங்க
ம்
என்ன பண்றீங்க
ஆ பச்சட்டு இருக்க இருக்காங்க
ஓ சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டங்க நா வந்து என்ன சாப்ட்டேன்னா சாப்பாடு சாப்பாடு ஆ ரரசம் ஆ கூட் டு இது வந்து மதியானம் நா சாப்ட்டேன் இப்போ நா என்ன சாப்ட்டேன்னா சேமியா கொஞ்சோண்டு தக்காளி சட்னி மாரி எங்க அம்மா செஞ்சாங்க
ஓ சேரிங்க சேரிங்க நானாங்க நா சேமியா சாப்ட்டேங்க
ஓ ஓ சரி சரி
ம்
செரி சொல்லுங்க என்ன என்னங்க
ம் சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க
இ சொல்லுங்க அது நீங்கதா சொன்னாங்கட்டு
இந்த டே எப்டி போச்சு உங்ளுக்கு
அது டே ஏதோ போச்சு மேடம் கடயே இல்ல
ஆ
எங்க வரீங்க எல்லா ஏன்த்தோனே
ம்
ஆ ஆ ஏ டி எம் மிஷின்ல போன போயிட்டு ரெண்டாயிரவா எத்துனு வந்த வந்து சரி ட்ரைவ் போலான் போ போய் குடிக்க குடிக்க போன குளிச்சிட்டு வந்தோனே அட்ரஸ் சரியா அனுப்புல எனக்கு என்கிட்ட காசு வேர இல்ல எப்டி போறதுனே தெர்ல
அ அ
எங்க இருந்துட்டு அப்டியே வந்து இப்பதா வந்து ஃபோன பாத்தீங்ன்னா
சேரிங்க சேரிங்க
எங்ளுக் எனக்கா எனக்கு எதோ போச்சுங்க வீட்ல
ஒ
ம்
நா அதா
நாம எதுனா கேம் வெள்ளாலாமா
ஆ சொல்லுங்க மேடம் கேம் வெள்ளாலா
ஆ ஓகே அம் அ ரெண்டு பேரு அட்த்த டைம்ல வந்து அ அத ரெண்டு லெட்ர எதனா ஒரு லெட்ர சொல்ணு ஒரு லெட்ரு தா ஏ பி சி டி ல சோ அதுலேர்ந்து வேர்ட்ஸ் கண்டு பிடிக்னு இது கே தெரியுல்ல இந்த கேம்
அது தெரியுங்க ஏ
ஸ்டாடிங் டூ என்ண்டிங்ல இருக்குற லட்டர்ஸ வச்சு ஒரு வோட் கண்டுபிடிக்ணு
ஆ செரிங்க
போ நா வந்து எக்ஸாம்ப்புகுளுக் சொல்ற ஓகேவா நா இப்போ வந்து எச்சி சொல்ற நீங்க வந்து ஒய் எச்சிலேந்து வை முடிரு முடிய்ற வோட் ஆப்பி ஒய்லேது எச் முடிற வோடு கூட நீங்க சொல்லா உங்ளுக்கு தெரிஞ்சா ஓகேவா
சேரிய
ஆ வெள்ளாலாமா
ஆ
ஓகே ரெடி நா வந்து கரெக்ட்டா த்ரீ சொன்னனே நீங்க டக்குன் சொல்லின்லு லட்ர
அ
ஒன் டூ த்ரீ எல் டி சொன்னீங்ளா
ஆமா லெட்டு
ஓக்கே உங்குள்க் ஒரு பாயிண்ட்
மு
ஒன் டூ த்ரீ க்யூ ம் எனது ஒரு நிம்ஷருங்க ம்